நா நீ நீங்க நலமா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஆ கோடை கால உணவுகள் அத பத்தி நம்ம பாக்க போறோ ஏன்னா கோடை காலத்துல வந்து நம்மள எதுஎதெல்லா வந்து குளிர்ச்சியா இருக்குமோ அத நம்ம தேடி தேடி போவோ நம்மளால அந்த வெயில் தாக்கு பிடிக்க முடியாது ரொம்ப வந்து வெக்கையா இருக்கும் ஒரு சில்லுன குளிர்பானத்த குடிக்கணும் போல இருக்கு குளிர் நீர குடிக்கணும் போல இருக்கும் அந்த மாரி தீ நம்ம அந்த மாரி நம்ம செய்யணும் அப்டினு இருக்கும் போது அ எ ஒரு சிலர் எல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்பானையில அதுல வந்து குளிரான தண்ணி கெடைக்கு அந்த மாரி ஆரோக் யமானதா பாப்பாங்க அதே சமயத்துல நல்ல குளிர்ச்சியானதா வெள்ரிக்கா அப்றோ நீர் சத்த காய்கறிகள், பழங்கள் அந்த மாரில்லாஜ வந்து எடுத்துப்பாங்க
ஒங்க கார் த்து சொல்லுங்க
ஆ இருக்கு தோழி ஆ பாத்தீங்கன்னா இப்ப இப்பயுமே ஆ இப் அ இந்த வெயில் சீசன் ஆமா மே மாசோ மே மாசோ கரெக்டா வந்து வந்துருது நமக்கு ஆ இது காட்டி தா நம்ம ஸ்கூல்லல்லா அதாவது பள்ளிகள் எல்லா பாத்தீங்கன்னா அந்த பதினோரு மாசோ ஸ்கூல் விட்டு அந்த பன்னெண்டாவது மாஷோ இந்த மே மாசோ லீவ் ஏ விடுறாங்க அப்டிங்றது இப்பதா நமக்கு அத யோசிக்க தோணுது தோழி இந்த வெயில்ல நம்மளால வந்து ஆ பள்ளிகளுக்கு செல்ல முடியாது அதே நேரத்துல கிராமங்கள்ல தா நம்ம அப்பா அம்மாலா இருப்பாங்க நம்மளள வந்து கல்யாணோ பண்ணி குடுத்ததுக்கப்புறோ நம்ம இங்க வந்துடுவோ அந்த ஒரு மாசோ போய் நம்ம போய் அவுங்களோட அந்த கிராமத்துல இருப்போ அந்த அம் சுத்திலு மரங்கள் இருக்கு அவங்க சமைக்கிற அந்த அவங்கல்லா பாத்தீங்கன்னா அந்த மண்சட்டிலதா சமைச்சுட்ருப்பாங்க அ நம்ம கூட நம்ம இங்க இந்த சாப்பாடு செஞ்சுட்டுருக்கோ அங்க போனிட்டோ வச்சுக்கோங்களே முன்னாடிலா அந்த பழைய சாதத்த போட்டு ங்குன மோர ஊத்தி அந்த ஒரு தொவையல் மட்டுந்தா அரச்சி தருவாங்க அவ்ளோ நல்லா நம்ப சாப்டுவோ ஆனா இன்னைக்குன் பாத்தீங்னாக்கா நமக் கந்த பழைய சாதோங்கிறது கெடைக்காம போயிருச்சு அப்டியே மீதி இருந்தா கூட அது அம்மாவோ அப்பாவோ அத கரச்சி சாப்ட்டுக்குறோ புள்ளைங்களுக்கு வேண்டா அப்டின்னு நெனைச்சிக்கிறாங்க ஆனா என்னைய பொறுத்த வரையிலுமே அத நீங்க பழைய சாதமா குடுக்க வேண்டா அது ஒரு மிக்சில போட் ட்டு நல்லா கொஞ்சோ மோரையு, தயிரையு ஊத்தி கொஞ்சோ கொத்தமல்லித்தல அதையு போட்டு நல்ல ஒரு ரெண்டு இது ப இது பண்ணி பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் ப்பா இது காலைல ஜூஸ் இந்த ஜூஸ் குடிச்சா உங்களுக்கு சத்து அப்டின்னு சொல்லி குடுத்து நீங்க குடுங்களே தாராளமா பிள்ளைங்க குடிப்பாங்க அது நாளடைவுல வந்துரு அது ஏனா ஒடம்புக்கு நம்ம குளிர்ச்சிதானே இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஆ வெந்தயத்த வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம பெண்கள வந்து குடிக்க சொல்றாங்க ஏனா உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கணு எப்போமே வந்து ஒடம்பு அ சூடு சூ சூடாவே இருக்கு அதுக்கு நீங்க வந்து இந்த வெந்தயத்த சாப்புடுங்க அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆ எப்போதுமே அத செய்ய சொல்லுவாங்க இந்த வெயில் சீசன்ல மட்டு இல்ல அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா இந்த கம்மங்கூழ், ஆ அந்த கேப்பக்கூழு க கேப்பக்கூழ் கூட சூடுன் சொல்லுவாங்க அதனால அந்த கம்மங்கூழ்தா நம்மள நெறைய சாப்ட சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறோ பாத் தீங்கன்னா இந்த வெயில்னாலே நம்மளால எங்கயுமே வீட்ட விட்டு வெளில போகவே முடியாது அந்தோட தாக்கோ நம்ளால தாங்க முடியாது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியு இல்ல நாலு லிட் ட்ரு தண்ணியு நம்மள குடுக்க சொ குடிக்க சொல்லிகிட்டுருக்கிறாங்க இத எப்போதுமே நம்ம தினசரி வாழ்க்கைல நம்ம பயன்படுத்திட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க தோழி ஆ நல்லாருக்கு ஆ இந்த மாசோ மட்டுந்தா இந்த மாசமோ கூடுதலா எடுத்துப்போ இருந்தாலு அது எப்பைமே நம்ம பழக்கப்படுத்திட்டுருந்தோனா அது நம்மளோட உடம்புக்கு நல்லது ஆ நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது நம்பளோட பா நம்பள பாத்துக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும் தோழி
நிச்சயமா ஏனா அந்த அ உணவுகள் தா வந்து நம்மள ஒரு மாற்றத்துக்கான காரியாவு காரணம் சொல்றது ஏனா நெறைய வந்து பதப்படுத்துன உணவு கள் அ குளிர்பானங்கள் என்னென்ன கலப்படங்கள் நடக்குதுன் தெரியாது ஆ அப்றோ எதுக்காக வந்து அந்த ரசாயனங்கள் பயன்படுத்துறாங்கன் தெரியாது அதனால நம்ம வந்து வீட்லே வந்து ஒரு நன்னாரி சர்பத்து எலும்ச்ச பழோ ஜூஸ் அந்த மாரி குளிர் நிறைந்த பானங்களை குளிர் நிறைந்து குறைந்து நிறைந்த வந்து காய்கறிகளா எடுத்துக்கிட்டா வந்து அப்பதா வந்து ப பச சங்களு வந்து சேரி அப்ப நம்ம வந்து வீட் ட்லே வந்து செஞ்சு சாப்புடலா வெளில போய் வந்து நம்ம சாப்பணுன்ட்டு இல்ல அது ஏனா இப்ப எங்க போனாலு வந்து ஐஸ்கிரீம்னு வந்து சாப்புடுறாங்க இல்லன்னா வந்து குளிர்பானத்த எடுத்துக்கறாங்க மக்கள் வந்து எது வந்து சுலபமா முடிக்க முடியு சுலபமா செய்ய முடியுன்றத பாக்குறாங்களே தவர அவுங்களால வந்து ஒரு ஒரு ஆரோக்யமானதா எட்த் நீங்க சொன்ன மாதிரி கேளு க அ கூளு அந்த மார்ல்லா எடுத்துட்ருக்கம் போது அவுங்க வந்து அவ்ளோ ஒரு அ அவுங்குள்க்கு அது சோ அது கொஞ்சமாதாருக் கும் பாக்க வந்து கசப்பு இல்லாமருக்கும் அதனால இது அந்த அந்த ஒரு அந்தவ் அந்த ஒடம்புக்கு வந்து ஒரு ஆரோக் க்யமா இருக்குறது வந்து சொல்ல முடியாது ஏனா இப்பயு வய்தானவுங்கல்லா பாருங்க வெறும் கஞ்சி கேழ்வரகு கூழு அந்த மாரிதா எட்த்துக்குறாங்க அப்ப அவுங்களால கடைபிடிக்கமோது நம்ம வந்து வீட்ல இருக்கவ்ங்ளு சொல்லணு அந்த மாதிரி ல வெயில் கால்னா நீங்க கண்டிப்பா இதுதா நீங்க எட்த்துக்கணோ இது வந்து நல்லது இத வந்து நீங்க அத வந்து நம்ம வந்து வெயில் காலத்துக்கு மட்டு குடுக்காம அனுதின வாழ்க்கைலியு வந்து நம்ப கொஞ்சோ கொஞ்சோ அந்த குடுத்தாவே வந்து பசங்கள்க்கு குடுத்தாவே அது அவுங்குள்க்குப் பழக்க முறயா ஆகு ஆனா இப்ப அவுங்க வந்து என்ன பண்றாங்கனா அத வந்து அவுங்ளால அந்த பழக்க முறைக்கு அவ்ங்ள கொண்டு வர முடில அதனாலயே அவுங்க வந்து ரொம்ப சோம்பலா ஆய்கிறாங்க ஆ து அந்த எதியே வந்து இதுதா செய்யணு அப்டின்றது இல்லாமியே வந்து அவுங்குளுக்கு ஆய்டுச்சு அதனால இந்த வீட்லருக்றவ்ங்க வந்து சொல்லி குடுக்கணு இந்த மார் இதெல்லாம் நல்லது இதெல்லா ஆரோக்யமானது இதல்லா நம்ம எடுத்துக்கணு வெயிலுக்குனா இத எட்த்துக்கணு குளூர்க்கா அந்தந்த காலகட்டத்துக் து நம்ம ஆரோக்யமானதா பசங்ளுக்கு நம்ம வந்து சொல்லி குடுத்து இததா கண்டிப்பா செஞ்சே ஆகணுனா சொன்னாவே போதும் அவுங்க அத கண்டிப்பா கடைபிடிப்பாங்க அது மாரி பள்ளிகளலயு வந்து இப்ப ஆசிரியர்களு அத சொல்லணு அப்பதா அவுங்குள்க்கு தெரியு அப்ப ஆஸ்ரியர் சொன்னாதா வந்து கேப்பாங்கன்னா அப்ப ஆஸ்ரியரயு கொஞ்சோ சொல்லி ஊக்குவிக்கணு இந்த மாரி ஆ இதெல்லா நல்லது இதெல்லா எட்த்துக்க கூடாது இதெல்லா கெடுதானது இதுலா சாப் ட்டா என்ன ஆகு அப்டின்றது தியு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணு ஏனா இப்ப வந்து இந்த ஃபோன்ல வந்து எல்லாம் மே இருக்கு எத பத்தியு தெரியாம இல்ல எல்லாமே இருக்கு அப்ப அத வந்து பசங்கள்க்கு போ சொ சொல்லி போட்டு காட்டணு இந்த மார்ல்லா இருக்குது இந்த மார்ல்லா வந்து ம் கேடானது இருக்குது இத் சாப்ட்டா புற்றுநோய் வரும் இதல்லா சாப்ட்டா நோய் எதிர்ப்பு சக்திய வந்து உருவாக்காது நெஞ்செரிச்சல்ல அந்த மாரி ஒண்ணு ஒண்ணும் நம்ம சொன்னாதா தெரியு அவுங்குளுக்கு ஏனா நம்ம வந்து எந்த நேரமு நம்ம வந்து அவுங்ள சொல்றதுனால நம்ம வந்து ஒரு எதிரியாக தா ஆகுறோ சும்மா என்ன எப்ப பாத்தாலு எதாத் சொல்லிட்டேருக் க்காங்க எப்ப பாத்தாலு எதாது பண்ணிட்டே இருக்குறாங்க எந்த நேரமு இதா சொல்லிட்டேருக்குறாங்க என்னதா அப்ப நம்ம ஃப்ரீயா பண்ண முடியுன்னு அவுங்க அந்த மாரி ஒரு நெலமைக்கு ஆய்டுவாங்க
ம் கண்டிப்பா தோழி அ இப் இப்ப பாத்திங்கனாக்க இந்த வெயில் டைம்ல் ம் ஒரு சிலர் க அந்த ஒடம்பு சூடாருக்குன் சொல்றோல்ல இப்ப வெளிலயு சூடு உள்ளயு சூடு பாத்திங்கன்னா நம்பளோட செவுர்ல்லாம் குட ரொம்ப சூடாருக்கும் ஆ இதனால சில பேத்துக்கு வந்து பாத்த்ங்ன்னா காய்ச்சல் வர வாய்ப்புகள்ருக்கு சளி புடிச்சிக்கும் ஆ இப்பயுமே ஒரு சில வியாதிகள் அந்த நோய் எல்லா வரதா செய்யு அது வந்து நம்ம உடம்பு வந்து ஏத்துக்குது அப்டிங்கதுக்குதா நம்ப அத ஏத்துக்கிட்டு தா ஆகணு நம்ப அது வராம போறதுனாலதா உங்களுக்கு ஓவர் ஹீடடுனாலதா பாத்தீங்கன்னாக்க அ கொஞ்ச பெரியங்க இந்த இந்த அம்மை அந்த மாரி இதலா வர ஆரமிக்கூ அப்ப அந்த காச்சல் வரும்போது அந்த காய்ச்சலுக்கு என்ன நம்ம பண்ணனு அப்டிங்கறத நம்ம மூ ன்கூட்டியே அதெல்லா வந்து எடுத்துக்கணு அ டக்குனு போயிட்டு ஒரு மெடிக்கல்ல போய் மாத்ர வாங்கி சாப்ட்றதோ அந்த மாரிலா பண்ணவே கூடாது காய்ச்சல் வந்துருச்சா டக்குனு என்ன பண்ணு குளிர்ந்த நீர்ல நல்லா துணிய ஒ அ அலசிட்டு நம்ம நெத்தியில போட்டு போட்டு போட்டு எடுத்தோனே நம்ம சு ஒடம்போட ஹீட்டு வந்து நல்லா நார்மலா கொறஞ்சிக்கூ ஆ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ம் கொஞ்சோ காச்சல் அந்த ஒடம்புல நம்ம ஹீ ஒடம்போல ஹீட்டுக் அந்த சூடு வந்து கொஞ்ச கொறஞ்சிருக்கு அப்டி தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா பேய் பச்ச தண்ணியில பேய் நல்லா தலையோட குளிச்சரணு குளிச்சுட்டு நம்ம படுக்கவே கூடாது தொழி கொஞ்சமாது நம்ம வெளில உக்காந்துட்டு நல்லா நா நல்லா நா நம்மளோட எப்டி சொல்றது வேர்வைலா வெளில வந்துரு அப்போ அவங்கள் ந நாலு பேத்துட்ட உக்காந்து பேசி கலகலன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சூடு உடம்புல உள்ள சூடு அப்டியே தன்னால கொறஞ்சிரு அதுக்கப்புறோ நீங்க சாதம் போட்டு ரசம் போட்டோ இல்ல சாதம் போட்டோ ஒரு கஞ்சிய ஊத்தியோ நீங்க சாப்டுங்களே சாப்ட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து எந்திரிங்க உங்களுக்கு ஒடம்புல உள்ள எந்த ஒரு இதுமே வராது டக்குனு போய்ட்டு மெடிக்கல்ல ஒரு மாத்திரய வாங்கி சாப்ட்டுட்டு அந்த ஹீட்ட அப்டியே கொறக்கிறது இதுனால திருப்பி திருப்பி திருப்பி
அ தோழி லைன்ல இருக்கீங்ளா
இருக்கே இருக்கே பேசுங்க
ஆ செரிங்க தோழி அ அப்டின் சொல்ட்டு பாத்தீங்கன்னா ஆ நம்ம வந்து உடனே போய் ஒரு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்ட்டு அந்த உஷ்ணத்த இன்னு நம்ப வந்து அ வரவிடாம் ஒரு மாரி வெளில வர வுடாம தடுக்குறதுக்கான சமோந்தா அது வந்து அந்த மார் நம்ம பண்ணவே கூடாது தோழி எப்பயுமே அந்த காற்றோட்ட வரும்போது நம்ம உடல்நிலை மாறூ ஒரு மழகால வரும்போது நம்ம உடல்நிலை மாற க்ள அந்தந்த காலகட்டங்களுக்கு நம்மளோட உடவ் உடம்பூ வந்து மாறிக்கூ அத வந்து இயற் கை தா அத வந்து நம்ம ஒன்னூ பண்ண முடியாது
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த வ உணவு அதாவ்து ஒரு சிலருக்கு வந்து அவங்களால முடியாது அவங்க வந்து ம் அந்த அ கோடைக உணவுகள்ல அவுங்கள வந்து அவுங்களால வந்து அ எல்லாரையாலயு வந்து அந்த க காசு குடுத்து வாங்க முடியாது எல்லாராலையு அவங்களால பயன்படு த்த முடியாது ஆனா ஒரு சில நேரத்துலலா பாத்தீங்கன்னா அவுங்களால ஆ இப்ப நம்ம ஒரு கிராமத்துக்கே போனோனா நம்ம என்ன பண்ணுவோ தாத்தா பாட்டிலா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டு முறைகள தா வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க
ஆமா
நம்மளா வந்து இது இததா சாப்ட்டுதா ஆகணு இதுலா எங்களோட முறைகள் அப் டின்னம் போதா நம்மளு வந்து தெரியு இந்த மாரி இருக்குது அப்டின்ட்டு இல்லன்னா என்ன பண்ணுவாங்க ஆ செரி எனக்கு சீஸ் வேணு எனக்கு பாஸ்தா வேணு பீஸா வேணு அப்டின்னா கிராம ப்புறத்துல ஏது பீஸா கிராமப்புறத்துல எந் எது இந்த மாரி உணவுகள் அப்ப பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த உணவு முறைகள் அப்டின்னும் போது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷ்யந்தா அவுங்க வந்து அத எந்த அளவுக்கு அதுல அடிமையா இருக்கறாங்க அ வெளி உணவுகள்ல வந்து எந்த அளவுக்கு அவுங்க சு சார்ந்து இருக்கிறாங்கன்னும் போது அத வந்து நம் நம்ளால சொல்ல முடியல ஏனா பிள்ள அந்த மசாலாக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட நாவு வந்து அது அடிமையா இருக்கறனால அவுங்களால அதுல இருந்து வெளிவர முடியல எனக்கு அந்த பாஸ்போர்ட்தா வேணு நம்மளு அந்த எடத்த தாண்டும் போதே வந்து அந்த நறுமணம் இருக்குது பாருங்க அது வந்து அப்டியே இழுக்குற மாதிரி இருக்கு அதெல்லா வந்து ஒரு வியாபார ட்ரிக்ஸ் தா
ஆமா
ஆனாலு நம்மளுக்கு தெரியணு எது நல்லது எது வந்து கெடுதலானதுன்னு தெரிஞ்சாவே வார்த் த்துலா ஒரு வாட்டி பரவாயில்ல மாசத்துல ஒரு வாட்டீனா பரவாயில்ல தினமு சாப்ட்டா அந்த அஜினோமோட் டோ அந்த மசாலல்லா வந்து போய் சேந்ததுன்னா நம்மளுக்கு நெறையா பேர் பாத்தீங்கன்னா இப்ப புற்றுநோயின்ல்லா வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு
ம்
அதெல்லா வந்து நம்ம கவனமா வந்து இருந்துட்டோம்னாவே உடல நம்ம பாதுகாக்லா நேரம் போனதே தெரியல தோழி உங்ககூட பேசனதுக்காக நன்றி
ஆ நன்றி தோழி நன்றி மிக்கா நன்றி